ஹலோ
ம் கேட்குதுங்களா
ம் கேக்குதுனா உங்களுக்கு கேக்குதா
ம் தா கேக்குது என்ன பண்ணிட்டுருக்கறீங்க சேரி சேரி சரி
மார்னிங் சாப்பிட்டது மார்னிங் மார்னிங் டுவெல்வ் ஓ கிளாக்கோ ஏதோ சாப்ட இன்னைக்கு சா ப்புட கூட இல்ல அதனால தா போயிட்டு சாப்பிட்டு வந்த
ஓ சாப்ட்ருந்தீங்களா எங்காதுல பாட்டு கேட்டுட்டிருகன்னு கேட்டுச்சு எனக்கு
ணா எங்கண்ணா போன்ல சார்ஜரே இல்லண்ணா போன்ல சார்ஜர் சுத்தமா இல்ல ஒரு தேர்டி இருக்கு
ம் ம்
நைட் ஒர்க் என்ன
ஆமா டேட்டா உங்களுக்கு ஆன்லையே இருந்தா சார்ஜுக்குமே ட்ரை ஆயிடு
ஃபைஜி நா சோ அதனால நான் டேட்டா எப்பயுமே ஆன்லதா வச்சிருப்பே எப்பயுமே ஆஃப் பண்ண மாட்டே
ம் ம் ஆன்லையே இருந்தா உங்களுக்கு ஃபோன் ஹீட் ஆகுமே உங்களுக்கு
ஆமா நா அதிகமா நா யூஸ் பண்ணிட்டே இருந்தாலு ஹீட் ஆகு மொபைல் சார்ஜர் போட் இருந்தாலு ஹீட் ஆகு
சார்ஜ் போடுறப்ப எப்பயுமே டேட்டா ஆஃப் பண்ணிடுங்க
சார்ஜர் போட்டுட்டே யூஸ் பண்ணுவே
அ பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது தப்பு ரொம்ப நீங்க எத்தன இது டி வி ல டி வி ல யூடியூப்ல பாக்கறீங்க அப்டிலாம் யூஸ் பண்ணிங்கனா வெடிச்சுடு உங்களுக்கு
நா ஒரு லூசு நா நெஜமாலுமே இப்ப ஃபோன்ல வந்து ஒரு சிக்ஸ்டி இருந்தாலுமே ஃபோன போய் சார்ஜரு
அ அது அது சீக்கிரம் ஃபோன் போயிடு டுவெண்டி வந்தா தா சார்ஜ் போடனு எப்பயுமே அப்போ ஃபோன் வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கு
நா அப்படித்தானே இப்போ ஃபோன் எடுத்ததுலிருந்து இப்ப வரையுமே நா அப்படிதா இருக்கே மேபி எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு டூ வீக்ஸா தா சார்ஜர் ஃபுல்லா குறைஞ்சதுக்கு அப்புறோ சார்ஜர் போடுறே
அ அதுக்குன்னு ரொம்ப ட்ரையாக கூடாது டுவெண்டி ஓகே டுவண்டி வந்துருச்சுன்னா நீங்க சார்ஜ் போட்டுடலா தப்பு இல்ல அது டுவெண்டுக்கே
போடுவ அது காலேஜ் போற டைம்ல்லா காலையில எந்திரிச்சி ஒரு கொஞ்ச நேரோ யூஸ் பண்ணுவ ஒரு தொண்ணூத்தி ஏழு வந்துருச்சுன்னா போட்டு ஹண்ட்ரோட தா எடுத்துட்டு போவே காலேஜுக்கு
அது தப்பு தப்பு அதலாமா ஏன்னா நம்ம இந்த க இ இது இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம பின்னு அந்த பின்னுக்கு பாத்தீங்கன்னா உள்ள போட்டுக்கு வந்து இன்சட் கெக் கௌண்ட் இருக்கு இத்தனாயிரோ கௌண்டுன்னு
ஆமா நா இப்போ ஒரு கொஞ்ச நேரோ எ ஃபோன் அப்படிதா இருந்துச்சு ஃபோனுக்கு சார்ஜர் போட்டா ஏறாது நா அத போய் ஆட்டி ஆட்டி விடணு ஏறதுக்கு
அதா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆட்டி விடமா தாளாட்டு பாடிட்டே இருக்கணு அந்த ஃபோனுக்கு
அப்டிதாண்ணே கொஞ்ச நேரோ வச்சுட்டு இருந்தே
போயிறு அந்த அந்த பாயிண்ட் பிளக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த உள்ள லாக் கிளிக் ஆவுறது போயிடுச்சுனா உங்களுக்கு இப்டி இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி கழட்டுபோ லூசாயிருச்சனா திரும்ப அடுத்த டைம் சார்ஜ் போறப்ப அது கரெக்டா உக்காராது சீட்டிங் ஆவாது அப்போ சார்ஜ் ஏராது வேஸ்ட்டா போயிடு ஃபோன் நமக்கு
ம்
அதனால வந்து இனிமே அப்டி யூஸ் பண்ணாதிங்க தேவைக்கு ட்வெண்ட்டி வருதா அப்போ சார்ஜ் போடுங்க அதுக்கு முன்னாடி போடாதீங்க சரிங்களா
ஹலோ
கேக்குது அண்ணா சொல்லுங்க
உம் அதனால் அந்த மாரி யூஸ் பண்ணுங்க இனிமேலு ஃபோன் லைஃப் நல்லாயிருக்கும் ஓகேங்களா
டி டூ இயர்ஸ் கரெக்டா டூ இயர்ஸ் இருக்கும் காலேஜ் ஓப்பனிங் அப்ப எடுத்தேன்
ஒரு ஃபோன் என்னோடோ கெஸ் வந்து ஃப்போர் இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்டின்னா
ஏன்னா இரண்டு வருஷத்துக்கு இப்போ நான் ஃபோன் இப்டி சார்ஜர் போட்டாதான் போட்டு நான் ஆட்டி விட்டாதான் அது சார்ஜர் ஏறுதுன்னு எங்க வீட்ல சொல்றேன் போச்சு ஃபோனை இப்பையே கெடுத்துப்புட்டியா ஃபோனை கெடுத்துப்புட்டியான்றங்க அதுக்குன்னு ஃபோனை யூஸ் பண்ணாவே வா இருக்க முடியும் நானு
இல்ல யூஸ் பண்ண வோனானு சொல்லல நீங்க யூஸ் பண்ணுங்க தப்பில்ல பட் இந்த சார்ஜ் போறது சார்ஜ் கழட்டுறது பாத்தீங்கன்னா ஒன் சார்ஜ் போ இருவதுல போட்றீங்களா ஹண்ட்ரட் வந்தோடனே கழட்டிருக்கங்க முடிஞ்ச்சு இல்ல வெளியே போற எமர்ஜென்சியா தொண்ணூறு தா இருக்கா பரவால்ல கழட்டிட்டு போயிருங்க நூறு ஆகுற வரைக்கும் வெய்ட் பண்ண வேணா அதே மாதிரி தொண்ணூறுல இருக்கா போயிட்டு உடனே வந்திறீங்களா திரும்ப நூறு புல் பண்ணலாலண்டு போட கூடாது திரும்ப திரும்ப இருபதுக்கு போகணு விட்றணு அப்டியே அத இப்போ இப்ப நீங்க என்ன சொன்னீங்க மதியாணோ பன்னெண்டு மணிக்கு சாப் இப்ப நீங்க பசிக்கிதுன்னு ஏழு மணிக்கு சாப்ட்டீங்க பன்னெண்டு மணிக்கு சாப்ட்டீங்க திரும்ப ஒரு ஒருமணி நேரம் டைம் இருக்கு சரி மதியம் சாப்பாடு இப்ப சாப்பிட்டு இருக்கான் சாப்பிட முடியுமா கஷ்டம இருக்காதா
ஆ அதுக்கு இல்ல
அதே மாரிதான் மேல மேல மேல நம் இன்சரட் பண்றப்போ அதோட பேட்ரி அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் வீக் ஆயிரும் அப்போ சார்ஜர் பேக்கப் போயிரும் பேட்ரிக் போகும் கனெக்டர் போகும் எல்லாமே பிரச்சனை வரும் அந்த இடத்துல
எனக்கு என்ன எனக்கு போன்லேயே அவ்வளவு எல்லாம் எதுவுமே தெரியாது நான் போன்ல எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் வாட்ஸ் ஆப் யூஸ் பண்ணுவேன் யூடியூப் யூஸ் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன் அவ்ளவுதான் மித்தபடி போன்ல எனக்கு வேற எந்த ஆப்மும் யூஸ் பண்ண தெரியாது
பொதுவா எல்லாரும் இத இதை மட்டும் தான் யூஸ் பண்றாங்க ஆனா ஃபோன்ல எவ்ளவோ இருக்குது அத யாரும் கத்துக்க மாட்றாங்க
ஆமா போன்ல எவ்வளவோ இருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஆனா அவுங்களுக்கு ஃபோன்ல வந்து அவ்வளவு விஷயம் தெரியுது அவுங்க நெறைய செட்டிங்ஸ் ஆஃப் ஆன் பண்றாங்க ஆஃப் பண்றாங்கயே ஆனா உங்க ஃபோன் பாத்தாலே இப்ப இது மாரி போன் இருக்கவங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்க ஆனா அதுல சுத்தமா எனக்கு ஒண்ணு கூடய ஃபோன்ல எனக்கு தெரியாது
அதான் நம்ம இதுக்குள்ளையே நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்க ஒரு என்ன சார் இப்ப என் ஒரு ஸ்கொயருக்கு நாலு பக்கம் இருக்கா அப்ப நாலு பக்கத்துல என்ன நீங்க யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இத வச்சிட்டீங்கன்னா நீங்க அதவே சுத்திட்டு இருக்கீங்க அத தாண்டி நீங்க வெளிய போக மாட்டீங்க அப்ப நீங்க அந்த இடத்த வுட்டு
யூடியூப்ல போயிட்டு என்னோட மொபைல் என்னோட மொபைலோட இது போட்டு பாத்தா நெறைய சொல்றாங்க ஆனா பாதி என் ஃபோன்ல இல்ல அவுங்க சொல்ற இதெல்லாம் பெனிஃபிட்லா ஆனா ஒரு சில இதுருக்கு அது ஒர்க பண்ணாலும் அது ஆக மாட்டக்குது நான் ட்ரை பண்ணாலும் மேபி எனக்கு அது கரெக்டா தெரியலையா என்னனு எனக்கு தெரியல
அதா இப்ப உதாரணத்துக்கு ஒங்க ஃபோன் மாடல் ஏத சொல்றே பாருங்க இப்ப சாம்சங் இந்த மாடல் அப்டின்னு சொல்றப்ப சோ அந்த எக்ஸக்டான மாடல் போட்டீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ போடுவாங்க அந்த வீடியோ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவங்க என்ன என்ன செட்டிங்ஸ்ன்னு அத ஃபாலோ பண்ணுங்க அந்த எக்ஸெ்ட் மாடல போடணு பிராண்டு மாடல் அத கண்டி கண்டிப்பா ம அப்டியே க தப்பு இல்லாம போடணு நம்ம சர்ச் பண்றப்ப
ஆ அவ்வளவா எனக்கு ஃபோன்லயே ஆன ஃபோன்லயே அதிகமா தெரியாது ஆனா நெறையா விஷயோ இருக்கு ஃபோன்ல கத்துக்கணுன்னு நெனைச்சா கத்துக்கலா
ஆமா ஆமா
எனக்கு எதுமே தெரியாது ஏதாச்சு ஒன்னு தெரியலன்னா கூட ஒன்னே யூடியூப் போயிருவே யூடியூப் போயிட்டு அத கே ட்டு அது கிட்ட கேப்பே இல்ல ஷேட் ஜீ பி டி போயிட்டு அது கிட்ட கேப்பே இதா என்னோட வேலை
சேரி சேரிங்க அப்பறோ நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்ய போறிங்க வீட்ல
ரசோ செஞ்சி முட்ட பொரியல் செஞ்சி வெள்ள சாப்பாடு செஞ்சிக்கிறாங்க
நைட் நேரோ சாப்பாடு அப்ப மதியமு சாப்பாட ஒங்க வீட்ல
ஆமா சாப்பாடுதா செய்வாங்க பாட்டிக்கு மட்டுந்தா சப்பாத்தி செஞ்சிப்பாங்க பாட் டிக்கி சுகர் இருக்கிறதுனால நாங்க அவ்வளவா அது எதுவுமே சாப்
அது இல்ல சுகர் இருந்த தா சப்பாத்தி சாப்டனு கெடையாது சப்பாத்தி ரொம்ப நல்லது அது யார் வேணா சாப்டலா பாட்டி தா சாப்டணுன்னு கெடையாது அதாவது நைட் டைம் பாத்தீங்கன்னா ரைஸ் ஆனா ஆனா நீங்க சொல்ற கணக்குக்கு பாத்தா நீங்க ரெண்டு நேரோ ரைஸ் சாப்டுறீங்க அப்டின்னா நீங்க தாராளமாக வெயிட்டு போடலா ஆனா நீங்க வெயிட்டு ஏறலங்கிறீங்க அதா என்னால நம்ப முடில
ஆமா அண்ணே இல்ல ஒவ்வொரு நாள் பாத்தே எனக்கு மூணு நேரமு ரைஸ் தா போகு ஆனாலு வெய்ட் வாய்ப்பு இல்ல
அதுதா எனக்கு என்னன்னு தெரியல நானா வந்து ரைஸ் அதிகமாக சாப்ட்டா வெயிட் போட்டிருந்தா
இந்த வயி்றுக்குள்ள பூச்சி இருக்கு சொல்லுவாங்கல்ல
அப்ப பூச்சி மருந்து வாங்கி சாப்டுங்க
ஆ மே பீ எனக்கு அது எதாச்சு இருக்குன்னு நெனைக்கிறே நான்
அதா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சி என்ன சொல்லுறது பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டேப்லெட் வாங்கிக்கோ அத போட்டிங்கன்னா அதோட பிரச்சன எல்லா உங்களுக்கு சரியா போயிரு உங்களுக்கு
அதுதா நெறையா பேர் சொல்றாங்க ஒருவேள பூச்சிக்கிறதுனால அதெல்லா உன்னோட தீனி சாப்டறதுனாலதா நீ குண்டாக மாட்டக்குறன்லா
இல்ல அவங்க சொல்றது உண்மதா அப்டிங்கிறப்ப நீங்க என்ன சொல்றது ஒன்னு கீர வகைல ஆ அந்த மணத்தக்காளி கீரை அந்த மாரி கீரல்லா எடுத்துட்டீன்னா வயித்துல பூச்சி எதா இருந்தா சரி பண்ணு அகத்திக்கீர சாப்டலா அந்த மாரி சாப்டின்னா ஒடம்புக்கு நல்லது
ஆன எனக்கு தா கீரைல்லா புடிக்காதே அவ்வளவுல்லா
அதா சத்துள்ளது எதுவுமே பிடிக்காது ஓ வக்கனைய இருக்கது மட்டுந்தா சாப்டுவேங்கிறிங்க ஆ அதா இப்டி சாப்ட்டா அப்பறோ சத்து எப்டி கெடைக்கு ஒடம்பு இருக்குற ஒடம்பு அரிச்சிட்டுதா போகு அப்பப்ப சேத்திக்கணு
என்ன அதெல்லா கெடைக்கு அதெல்லா சத்
சத்து கெடைக்க வேணாமா ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ
ம் சொல்லுங்க கேக்குது
அ என்ன ஒர்க் பண்றீங்க
நான் வந்து இதில ஐ டி ல ஒர்க் பண்றே
நீங்க சேலம்ல காலேஜல படிச்சீங்களா
ஆமா சேலம்ல எங்க சொல்லுர நம்ம இதுல வைசியா காலேஜ் தெரிமா உங்களுக்கு
கேள்விப்பட்டிருக்கே ஆனா போனதில்ல
ஒரு வைசியா காலேஜ் அம்மாபேட்ட பக்கோ அ சொல்லுவங்க உடையாபட்டி பக்கோ ஸோ அங்க இருக்குது அங்க தா நா படிச்சே அப்போ ஏ வி ஸ் னா நீங்க அத தண்டி தானே போய் ஆகனு உங்களுக்கு அந்த காலேஜூ
என்னோட காலேஜ்ஸ் எல்லா காலேஜுக்கு முன்னாடியே இருக்கு நா என் காலேஜ்ல்லா தாண்டிதா அந்த காலேஜுக்குல்லா போகணு
இல்லலலல உங்களுது தா ஏ வி எஸ் தா கடைசி உ கணக்குப்படி பாத்தா ஃபர்ஸ்ட்டு அ புரில
இது அம்மாப்பேட்டைல இருக்குது
அதா இது இது உடையாபட்டிலயே வந்துருதே வைசியா காலேஜூ உங்களுக்கு
மேபி அப்ப எனக்கு தெரியாம இருக்கலான்னு நெனைக்கறே
அதா வைசியா காலேஜூ கணேஷ் காலேஜூ அப்புற சக்தி கைலாஷூ இதெல்லா தாண்டி தா கடச்சியதா ஏ வி எஸ்
ஆ ஹ நீங்க சொல்ற ஏ வி எஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதுதா உள்ள இருக்கு து
ஆ
என்னோடது இன்ஜினியரிங் காலேஜ் என் காலேஜ் முன்னாடியே இருக்கு அப்ப
அப்போ உங்க சத்தி கைலாஸ்க்கு பின்னாடி இருக்கு கரெட்டா
அ ஆமா சத்திவிலாஸும் எங்க காலேஜும் ஒரே காமௌண்ட் மட்டு தான் எங்க ரெண்டு காலேஜும் ஓட்டுக்கால இருக்கு எங்க ரெண்டு காலேஜூ ஒட்டுக்கல
ஆமா அந்த காலேஜ் அப்போ கரெக்ட தா இன்ஜினியரிங் பேக் சைடு இருக்கு அப்போ இதல்லாம் தாண்டிதா மத்த காலேஜுக்கு போணும் ஆர்ட்ஸ் தான் வந்து கடசி
ஆர்ட்ஸே எடுத்து இருந்துக்கலாம் மூணு வருஷம் ஜாலியா முடிச்சுட்டு ஜாலியா இருந்திருப்பேன்
அப்டிலா நனைக்காதிங்க இன்ஜினியரிங்கு வேல்யூ இருக்கு தா ஒரு சில பேர் இன்ஜினியரிங் படிச்சா வேல கடைக்காது சொலறாங்க ஆனா படிச்சி ஒரு சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலா நறயவவே இருக்குது
இப்போ வந்து எல்லாருமே நார்மலா பீப்பிள் எப்டின்னா இன்ஜினிரிங்னாலே இந்த சிவில் இன்ஜினியர் எடுத்துக்குறாங்க அவங்க எடுத்துட்டு இன்ஜினியரிங்னா ஒர்க் கெடைக்காது ஒர்க் கெடைக்காது அவங்க அப்டித்தா யோசிக்கிறாங்க இன்ஜினியரி்ங்ல எத் எத்தன குரூப் இருக்குன்னு யாருக்கு தெரிய மாட்டக்குது
பி டெக் ஐ டி இருக்கு அதல்லா படிச்சு எவ்ளோ பெரிய வேல கடைக்கு தெரியுங்களா
அ எல்லாரு இன்ஜினியரிங்கா ஒர்க் இருக்காது ஒர்க் இருக்காது அப்டிதா சொல்லிட்டு இருக்காங்க அத பத்தி இன்ஜினியரிங்க பத்தி யாருக்கு நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்கதா சொல்லுவாங்க இல்ல இன்ஜினியரிங்னா வேல்யூவானது அப்டின்னு தெரிஞ்சவங்களுக்கு தா தெரிது தெரியாதவைங்க யாரு பாரு வேல இருக்காது இருக்காதுன்னு தா சொல்லிட்டிருக்காங்க
அப்டியே சொல்லி சொல்லி பழக்கிட்டாங்க அதே இதுல நம் பசங்களோ அதிலேயே உள்ள போய்ட்டாங்க அத நம்ப மாட்டேங்கறாங்க பாவோ
இருந்தாலோ இன்ஜினியரிங் வொர்த் இல்லன்றனால இப்ப ஃபுல்லா இன்ஜினியரிங் தா
ம் ம் ஆமா
சரி ஓகே நா பாருங்க பாய்
ஆ பாருங்க ஆமா